ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதாக்கா
கேக்குதாப்பா
ஹலோ கேக்குது ஆ கேக்குது கேக்குதுக்கா நல்லா இருக்கிங்களா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்கா சாப்டிங்ளா
ஆ சாப்ட்டேப்பா நீ சாப்டிங்ளா என்ன பண்ணீங்க எப்டி போச்சு இன்னைக்கு
சூப்பரா போச்சுக்கா என்ன ஒரு இப்ப சம்பவோ பண்ட்டே
ம் ம் என்னாச்சு
சொன்னே இல்ல உங்கள்ட வாட்ஸ் அப்ல நம்பர் கூட அனுப்ச்சு விட்டேனே
ஆமா
அந்த பொண்ணு லேப்டாப்ல தண்ணி ஊத்திட்டே
அய்யயோ லேப்டாப்ல தண்ணி ஊத்திட்டீங்ளா
ஆமா தெரியாம
எப்டி க்ளோஸ்சா இருக்கும்போதா இல்ல ஓபன் பண்ணி வச்
ஓபன்ல இருந்துச்சு கொஞ்சோண்டு தா தண்ணி இருந்துச்சு நா எம்டியாயிருச்சு நெனச்சட்டு கீழ குனிஞ்சு எ கர்சிப்ப எடுத்தே
ஆ ஆ
கீழ குனியும் போது வாட்டர் பாட்டிலர்ந்து தண்ணி நேரா அந்த லேப் லேப்டாப்ல வுழுந்துருச்சு அப்பறோ டக்குனு எடுத்துட்டே லேப்டாப்ப டக்குன்னு நவுத்திட்டே ஆனா என்ன ட்ராக் பேடு மட்டு ட்டு அ வேல செய்ல செரி சாய்ங்காலோ எங்காச்சு ஒர்க் ஆவுதானு பாரு இல்லன்னா நானே சரி பண்ண குடுக்குறேங்கவு அந்த பொண்ணு பரவால்ல வேணா உடு பாத்துக்கறே அப்டின்னு சொல்லிருச் ம் நீங்க பேசினீங்களாக்கா அந்த பொண்ணுகிட்ட
யாரு கிட்டப்பா
அந்த பொண்ணு கிட்ட
இல்ல இல்ல அவங்க எதுவு பேசவே இல்ல
சேரி செரி
அப்புறம் எப்டி போகுது இத்தன நாளா ஆ போனேம்பா ஆபீஸ் தா பொயிட்டு வந்தே ஆமா இன்னைக்கு மேனேஜரு வேற லீவு எங்க மேனேஜரு
ம்
அதுனால இன்னைக்கு ப்ரஷர் இல்லாம தா இருந்துச்சு பொயிட்டு அப்டி ஈவ்னிங் எப்பமே சிக்ஸ் ஓ க்ளாக் அந்த மாரி வரு டுவே இன்னைக்கு இன் ஆமா இன்னிக்கு வந்து அப்டிய ஃபார்டி ஃபைவ ஃபைவ் ப்ட்டிஃபை ஃபைவ அந்த மாதிரிலா வந்தட்ட
சரி சரி எனக்கு ஒண்ணு இல்ல சூப்பரா போயிட்டு இருக்க பைத்தன் முடிய போகுது எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்ட்டிங்ல் இன்ட்ரஸ்ட்டா கத்துக்கிட்ட அப்புறப்போ போகிறதுக்கு பிடிக்கல உக்க வேருப்பாயிடுச்சு அதனால சும்மா நிம்சு க்காக தா போயிட்டு இருக்க அதுவும் இன்ன ஒரு வாரத்துல்லா ட்ரைனிங்கும் முடிஞ்சிரு அப்பற ஊருக்கு போயிடுவ தங்கச்சி வேற பார்க்கணும் அவளுக்கு எக்ஸாம் இருக்குது அடுத்த வார போய் அவளுக்கு என்னன்ன போதுன்னு பார்க்கணும்
ம் அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு சொன்னீங்க லெவன்த் ஆ டென்தா ஆ ஓகே ஓகே ப்பா
சப்படி
இப்ப எப்டி ஓகேவா அவங்களுக்கு உடம்பு எல்லா பரவாயில்லயா
ஆ ஓகே ஓகே இப்பதைக்கு கொஞ்ச நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கு நல்லா ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டா சோ பிரச்சனைல்ல
ஓகே ஓகே அப்பா சூப்பர் சூப்பர்
ம் நீங்க என்னக்கா லாஸ்ட்டா என்ன படம் பார்த்தீங்க
நா என்ன படம் பார்த்த லாஸ்டா எதுவும் பாக்கல இப்ப ஏதோ ஒரு ரீசன்டா வந்து செம்மறி ஆடு மாதிரி நெறைய இருக்கு அந்த படம் இ நல்லா இருக்கு ஆஹ்
ஒரு படம் பாருங்க
ஆஹ் அது நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு இன்னிக்கு ஆஃபீஸ்ல ஒரு ஃபிரண்ட் ஒருத்தங்க ஷார்மியில் ஏத்தி குடுத்தாங்க
நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க
ம் அதுதா வச்சிருக்க சரி பார்க்கலா அப்டின்னு சொல்லிட்டு நீங்க அத பாத்துு முடிச்சுட்டீங்களா
இல்ல அது இனிமே தா பாக்கன்னு நானு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க
ம் அதா டவுன்லோட் பண்ணிதா அப்டியே வச்சிருக்கோ எல்லாமே கொஞ்ச அப்டியே பிஸியா போயினே இருக்கா
ந நா வார வார இப்பல்லா தேட்டரு போயிடுறது போய் ஏாவது ரெண்டுடம் மூன்னு பட போய் பார்த்துட்டு வந்துருவ இந்த போனா இப்போ சூப்பர் கேர்ள் சூப்பர் கேர்ள் வந்துச்சல
இல்ல நா எனக்கு தெரியாது அப்டியனு ஆஹ்ஹ்
அந்த பட போய் பாத்துருவந்த இந்த சூப்பர் மேன் இருக்காங்கல்ல சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி சூப்பர் உமன் படம் ஒண்ணு அது போய் பாத்துட்டு வந்த நல்லா இருந்துச்சு ஆனா என்ன படம் கொஞ்ச கதை முக்க தா ஆனா நம்ம திருவிீல பாக்க கொஞ்ச நல்லா இருந்துச்சு
ஆ
என்னக்கா சாப்ட்டீங்க இன்னிக்கு
இன்னிக்கு என்ன சாப்ட்டோம்்கா சாம்பார் தா சாம்பாரு வத் த்த வத்தல் பொரிச்சு கொடுத்தாங்க அது அப்டியே நாங்க எப்பயுமே எல்லாரும் ஒன்னா அப்டியே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரவுண்தா உக்காந்து சாப்டுவோ அங்க போய் அந்த மாதிரி அப்பற எல்லாருமே அப்டியே ஷேர் பண்ணிப்பாங்க நம்ம ஒரு இப்ப ஏதாவது வத்தல எடுத்துிட்டு வந்தோம்னா அவங்க ஏதாவது அப்பளம் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தருப்பாங்க அது அப்டியே எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்டுவோ அப்டி தா டய்லியுமே போகும் ஆனா வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் எப்டி இருந்தாலு
ஆஹ் நானு அதா எனக்கு என்னன்னா நா பிஜல வந்து சாப்டலா ஆனா நா போகும் போது டிஃபன் கட்டி எடுட்டு போயிடுவ அங்க போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பானுங்க எல்லாத்தோட சேர்ந்து சாப்டலா அவங்க இது டிஃரண்ட டிஃரண்ட சாப்டலா வீட்டு சாப்பாடு சாப்ட்ட மாதிரி இருக்கும்
ஆமா ஆமா ஆமா
எடுத்துட்டு போய்ருவ போவோ
அது ஒரு ஜாலிதா ஃப்ரெண்ட்ஸ் கூடலா அப்டியே ரவுண்டா உக்காந்துட்டு நம்ம ஊறுகா வேணா ஒரு த்தவ்ங்க ஊறுகா குடுப்பாங்க ஒருத் தவ்ங்க தொட் உருளக்கெழங்கு குடுப்பாங்க எல்லாருமே அப்டியே ஷேர் பண்ணிப்போ ஆமா மாத்திக்கலா நாங்க வந்து
போயிட்டேன்னா சண்ட போட்டுக்வானுங்க நா எ டிஃபன எடுத்துக்க என் டிஃபன எடுத்துக்கன்ட்டு
ஓ அந்த மாரிதா நா காலேஜ்ல படிக்கும் போது கூட ஒரு பொண்ணு அங்க அங்கே காலேஜ்ல ஹாஸ்டல்ல படிப்பாங்க
ஆ
ஹாஸ்டல்ல தங்கி அவங்க படிக்கும் போது அப்பறோ நாங்க வீட்ல இருந்து இந்த மாரி ப்டிலா எடுத்துட்டு போவோ அப்டியே ஷேர் பண்ணி அப்பறோ சாப்புடுவோ அப்றோ அவங்களு ஹாஸ்டல் சாப்பாடு நாங்க போயிட்டு சாப்டுவோ நல்லாருக்கு அந்த மாரி அவ்ளோ ஷேர் பண்ணி சாப்பட்றது எல்லாரு சாப்பட்ற மாரி இருக்கு
நா நானு இப்ப லிங்க்டு இன்ல வேலைக்குல்லா அப்ளை பண்ணிருந்தேக்கா நெறைய வேலைக்கு அப்ளை பண்ண ஏன்னா இப்ப என்ன ஃபைனல் இயர் வந்ட்டோ இப்பயே தேட ஆரம்பிச்சதானே கெடைக்கு அ நா ஒரு ஒரு அச் ஆர் ஃபோன் பண்ணாங்க
ஆ ஆ
நிதிஷானாங்க ஆமா நிதிஷ்தா பேசுறே இந்த மாரி நா ஒரு கம்பெனிலந்து பேசறே இது ஆப்பன்டிஸ் காலுனு சொன்னாங்க சரி ஓகே மேடம் நா க்ளாஸ்ல இருக்கே மதியானோ கூப்புடறன்னு சொல்ட்டு வச்சே திரும்ப மதியானா ஃபோன் பண்ண எடுக்ல தாயந்ரோ ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல அடுத்த தடவ சாயாங்காலோ வந்துடு ஃபோன் பண்ண ஃபோன எடுக்கல
ம் ம் பட் நெறைய ஃபேக் கூட வரும்பா கொஞ்சோ அப்டியே பாத்துருங்க லிங்க்டு இன்ல இருந்து நெறைய ஃபேக் காவு வருமே இப்ப வந்து பாத்தாங்னா ஹச் ஆர்லா நெறைய பேர் கம்பனிஸ்ல வந்து பெரன்ஸ் பேசுறாங்க இங்லிஷ்ல பேசுவாங்க பட் சில பேர் தமிழ்ல பேசினாங்களா ஆனா நம்பாதீங்க ஓகேங்களா ஏனா எனக்கு அந்த மாரி நெறை ஃபேஸ் பண்ணியிருக்கே நானு நெறைய வந்து ஃபேக்கவு வந்து பேசுவாங்க பட் டு அ ட்ரூவாவு இருக்கு நமக் கது பாத்தீங்கன்னா நெறைய மெசேஜ் வரு இந்த நெறைய இந்ந
ம் ஆ மெயில் வந்துகிட்டே இருக்கு நெறைய வத வத வத னு மெயில் தா வருது இப்ப எ காலேஜ் சைட்ல இருந்து ராஜஸ்தானுக்கு அப்ளே பண்ணிருக்கே ஒரு வேளைல
ஓகே ஓகே சூப்பர் பா
அது கடைசியா இன்னு நல்லாருக்கு ஆமாக்கா
இப்பைலேந்தே நீங்க அப்ளே பண்ணாதா உங்களுக்கு வந்து எதாவ்து ஒன்னு கிளிக் ஆகு
ஆமா எனக்கு என்னனா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க புடிக்காது அதனாலதா நா ஊர்ல இருந்து இங்க வந்தே சென்னைக் ம் எனக்கு இல்ல இதுவும் கம்ஃபர்ட் ஆய்ட் சென்னை அதனால இன்னு கொஞ்ச வெளியே போய் கஷ்ட படணுன் தோணுது அதனால வேறெதாவ்து ஊருக்கு போனு ராஜஸ்
ஸ்வீட்டா இருப்பாங்க நீங்க வந்து நெறைய பிளேஸ் போங்க ஏனா வந்து அ பாய்ஸா இருக்கீங்க இப்ப கேர்ள்ஸ்னா விடமாட் டாங்க அப்டின்ற மாரில்லா சொல்லலா இப் ப எனக்குமே வெளியிலல்லா போய் இது பண்ணுன்தா ஆச பட் என்ன ன்னா எனக்கு எனக்கு என்னன்னா இப்ப இந்த நேட்டிவ் விட்டு போறதுக்கு எனக் ஆனா புடிக்காது ஏனா இது வரை கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு எனக்கு புரியுதுங்ளா இப்ப நீங்களா வந்து ஜாலியா க எங்கதானா அடாப்ட் பண்ணிப்பீங்க போன ஒன்னே அதனால் ல்ல வந்து நெறைய போல்லா நீங்க நறைய போய் பாக்கலா நெறைய ஊருக் போல்லா கத்துக்கலாம் நிறைய லேங்வேஜ் எதோ கத்துக்கறன் சொல்லியிருந்தீங்க என்ன லேங்குவேஜ்
அது தெரிய கத்து ஹிந்தி தெரியு நல்லா ஹிந்தி நல்லாவே தெரியு எனக்கு ஹிந்தி படல்லா பாத்தா புரியு எனக்கு அப்புறோ வந்து தெலுங்குதும் அ தெலுங்ககும் மலையாளம் கத்துக்கிட்ருக்கே மழைய எ ஃப்ரெண்ட் ஒருத்தி மழைய பேசுவா அவள்ட்டு ருந்து கத்துக்கிட் இருக்கே
ஓ அந்த மாதிரி ம் ம் ம் சரோண்டிங்ஸ்ல தெரிஞ்சவங்க இருந்தாலே இந்த மாரி நம்ம கத்துக்கலாம்ப்பா
ம் ஆமாக்கா தெலுங்குல்லா ஓ ஓரளவுக்கு தெலு பல்லா பாத்தா ஓரளவுக்குரிய ஏ இப்ப எனக்கு ஃப்ரெண்டு கூட தெலுங்கு தா
ம் ம்
அவ எ ரூமேட்டே தெலுகுதாங்க அவ தெலுகு பேசுவா தமிழு பேசுவா
ம் சரி நல்லா வேல கெடச்சுதுன்னா ஒரு மெசேஜ் போடுங்க எனக்கு உங்களுக்கு என்ன வேல கட்ச்சுனா பாக்கறே இவ்லோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்கல்ல
ஆமாங்கா அம் அதுவு இங்க பாருங்க நா வந்து அஞ்சு அ கிட்டத்தட்ட ஆறு வர்ஷம் மூனு வர்ஷம் டிப்ளமோ மூனு வர்ஷம் இன்ஜினியரிங் மொத்த ஆறு வர்ஷம் கணக்கு நீ படிச்சிருக்கே படிச்சு முடிஸ்ட்டு ஒரு மாசம் பைத்தான் கத்துக்கணு ஐ டி வேலைக்கு போவேன் சொல்லி சொல்லிட்ருக்காங்க சார் இந்த நீ பைத்தான் கத்துக்கிட்டீங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஐ டி ஜாப்க்கு போலாம்ப்பா நீங்கன்றாரு ச அசால்டா சார் நா ஆறு வருஷம் மெக்கனிக்கல் இன்ஜினரிங் படிச்சிருக்கே சார் ஒரு மாசம் பைத்தான் கத்துக்கணுன்னா நா எப்டி சார் ஐ டி ஜாப் போபோறேன்னு கேட் டா
அது வந்து எத மணில்லா வாங்குவாங்களாப்பா பைத்தான்கு வேல்யு பிரியா ஒகே ஒகே
போடா காஸ் தர்னு
அப்படியா பரவாலையே ஆ ஆ நல்ல நல்லா இதுவாதா இருக்கு
ஆம்மா ஏன்னா அவங்க கா காசு குடுத்தன்னா ஒரு ஒரு ஆளுக்கே பத்தாயிரம் வரு ஒரு நாளைக்கு சம்பளோ
ஆ ஆ ஆ
புயல் டிரெண்டு எல்லா புரொபஷன்ஸ் எல்லாரு அங்க ஒரு முப்பது நாள் டிரைனிங் வராங்கன்னா நம்ப அவங்க பத்து ஹர் பண்ணி வப்பாங்க பசங்க யாருமே வர்லன்னா வந்து இப்ப னே எப்டி இருக்கு அதனால ஒரு லீவ் போட்டா ஆயிரரூவா சொல்லி குத்துட்டா எல்லா வந்துருவாங்கள
ம் ஆமா ஆமா ஆமா
டி இல்லன்னா ஆ பிளேஸ்மெண்ட்லந்து டி எ என் ரோல் பண்ணிருவாங்க
ஓகே ஓகே ஓகே ஓகே இது ஒரு நல்ல ஸ்டேட்டஜியா தாம்ப்பா இருக்கு
ம்
ம் நல்லாதா இருக்கு எங்க காலேஜ்னா லீவ்வு போட்டாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க லீவ் போட்டாங்க அப்படின்ற மாரி இது வந்து நல்ல ஸ்டேட்டர்ஜியா இருக்
காலேஜ்ஜுலல்லா ரொம்ப இருக்குங்கா டிரெஸ்சு என்ன டிரெஸ்சு வேனா போட்டு வர்லா டீஷர்ட்டு பேண்ட்டு எது வேணா போட்டு வர்லா ஆனா வந்து அட்டனன்ஸ் கரெட்டா மெய்ன்டேன் பண்ணணு நீ எப்ப வர எப்ப போற ஏ போற எங்க போறன்லா கேக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவ காலேஜ் முடியும் போது எழுவத்தஞ்சு பர்சன் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் அட்டன்னன்ஸ் எட்துருந்தா தா உள்ள விடுவாங்க இல்லனா எக்ஸாம் எழுத உட மாட்டாங்க ஃபைன் கட்டனு ரெண்டாயிரூவா
ஆ
செமிஸ்டர்ல்லாம எனக்கு அட்டனன்ஸ் ரொம்ப அடி வாங்கிருச்சு நா அந்த உ ஊருக்கு அங்க இங்கயு போய்ட்டுந்த எ தங்கச்சிக்கு ஒடம்பு முடியாம போச்சுல்ல
ஆமாமா
ஒரு எப்டியோ எங்க சாருங்க்கிட்டலா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கெஞ்சி கேட்டு எப்டியு கரெக்டா பாடர்ல எழுவதுக்கு மேல இருந்தா ஃபீஸ் ஃபைன் கட்ட தேவல எழுது வது கீழ இருந்தா ஃபைன் கெட்னு கரெக்டா எழுவதுல நிப்பாட்டி ஃபைன் கெட்டாம எக்ஸம் எழுதிட்ட
ஓகே ஓகே அதுலயு சில பேர் இருப்பாங்க ஒரு நாள் கூட லீவ் போடாம வாரவங்கல்லா இருப்பாங்க நம்மு ம்
பன மொத்த நாப்பது நாள் டிரேனிங்கு நா நா ரெண் நாள் லீவ் போட் ட ரெண்டு நாளைக்கு மேல லீவ் போட்ட தா ஃபைன் உழு ரெண் நாள் லீவ் எடுத்துக்லா
ம் ம்
எ ஃப்ரெண்டு இன்னு லீவ் போடாம இருக்கா சரி கடைசி நாள் மொத்தமா ரெண்டு நாள் லவ் எடுத்துக்கிட்டனுக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்குன்டா அடினவ அட்டன் பண்ணி ரெண் நாள் லீவ் எடுத்துக்கு ரெண் நாள் லீவ் போட்டா அதுலந்து லீவ் போட மாறா டெய்லி
ம் சூப்பர் சூப்பர் எங்க காலேஜ்ல எப்டி இருக்கு ரூல்ஸ் ஆனா இப்ப நீங்க சொல்றீங்கல என்ன எது வேணா அட்ரஸ்ல்லா பண்ணலான்னு அந்த அ ஃபஸ்ட்டு வந்து நா வந்து ஒரு யூ ஜி காலேஜ்ல படிச்ச அங்க எப்டின்னா அ அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நெறைய நா உமன்ஸ் காலேஜ் ஜி இந்த கேள்ஸ்ல்லா வந்து லெக்கின்ஸ்லா போடுவாங்கல்ல அதுல்லா கூட வியர் பண்ணக்கூடாது அங்க அந்த மாரி லெக்கின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்பறோ வந்து வெளில எங்கனா போறணு போணு அப்டில்லா பேரண்ட்ஸ் வந்து கூட்டு போனுனா இந்த விசிட்டர் பாஸ்லா காம் ச்சிட்டு அதுல போட்டோஸ்லா ஒட்டிருக்கு ஆமா பரண்ஸ்சோட நா ஃபேமிலில எத்தன பேர் இருக்காங்களோ அவங்க நாலு பேர் ஃபோட்டோ இருக்கும் அந்த அவங்க அந்த பர்சன் தான் வந்து கூப்பட்டு போனும் அப்டின்ற மாரிலா நெறைய வந்து ரூ ரூல்ஸ்லா இருக்கு அது ஏனா உமன்ஸ் காலேஜ்ன்னா அதனாலே பேரண்ட்ஸ்ல்லா நெறைய பேர் வந்து அங்க சேத்து விடுவாங்கல்ல சோ அதனால வந்து அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லா வந்து அவ்ளோ இருக்கு அதுல அந்த மாரி இருக்கு அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா பா இப்போ வந்து அது கிறிஸ்டின் காலேஜ்ப்பா ஹலோ கேக்குதுங்ளா கிறிஸ்டின் கா ஆ ஆ கிறிஸ்டின் காலேஜ்ப்பா ஆ
கா அக்காக்கா அடுத்த காால் பேசலாகக்கா பதினோரு நிமிஷாச்சி
ஆ சேரி சேரி சேரிப்பா ம்